ஹலோ
ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க பேசி ரொம்ப நாளாச்சு
ஆமா ஆமாங்க நானு ரொம்ப நாளா கூப்பணும்னு நெனச்ச
ம் நெனப்போம்தா ஏதாவோரு வேல வந்துரும் அதோட அப்டியே செரி அப்றம் பேசிக் க்கலாம் பேசிக்கலாம் போயிறது
ஆ ஆமா ஆமா அதுக்கப்ற டைம் பத்துறது இல்ல அடுத்தடுத்து ம்
அந்த நெனப்போட தா வருவோ அதுக் ள்ள கண்ணுக்கு முன்னாடி வேற ஒரு வேல தெரிஞ்சு போயிடும் அதோட அத வுட்டுட்டு அங்க போயிறது அந்த வேலயவுட்டுட்டு இங்க போறது இப்டியே மாத்தி மாத்தி கடைசியா சமையலுக்கு வந்துருவோ அவ்ளோதா
ஆம்மாமாங்க
ம்
சமச்சு தான ஆகணு
வேறென்ன பண்றது ரெஸ்ட் எடுக்க முடியுமா சமச்சுதா ஆகனு ஒடம்பு சரி இல்லையோ எதுவோ
ஆ ஆமா எப்டி காயெல்லா நீங்க இதுலயே வாங்கி ப்பிங்களா கடையிலே இல்ல செடி வச்சிருக்கீங்களா வீட்ல
செடியும் வச்சிருக்கேன் காய் கடையிலையு வாங்கிப்பேன் செடி நா இப்பதா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ கொஞ்சோ வளக்க ஆரம்பிச்சிருக்கே ஒரு அஞ்சாறு மாசமா நீங்க எப்டி செடி வச்சிருக்கீங்களா கார்டன் வச்சிருக்கீங்களா மாடி தோட்டோ
ஆ நானு நானு வச்சிருக்கே மாடி தோட்டம்னு இல்ல வீட் லய்யே வாழ மரோ இந்த மாரி கொய்யா மரோ இதெல்லாமே வச்சிருக்கே அதெல்லா அப்டியே கொஞ்சோ கொஞ்சோ பாத்துக்கறது கீரே எல்லா கொஞ்சோ கொஞ்சோ போட்டு வச்சிருக்கே அப்டியே அதெல்லா சின்ன சின்ன பாட்ல போட்டு வச்சிருக்கே அந்த வெந்தய கீர அ கொத்தமல்லி புதினா இது எல்லாமே வந்து ஆ அப்டி யூஸ் பண்ணிக்கிறது பாட்டுல ஆனா வெந்தயோ சீக் கீர மொளச்சு வந்துர்து நம்ம போட்டோம்னா அது வேகமாவே மொளச் ச்சி வந்துருது மண்ல போட்டு களறிவிட்டா போதோ
ஆமா இப்பதா நறைய பேர் அந்த வெந்தய எல காய வச்சு நறையா இதுக்கு யூஸ் பண்றாங்கள்ல
ஆமா அந்த கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க அத
ஆமா கஸ்தூரி மேதி ஆமா ஆமா ஆமா நா ஃபஸ்ட்லா அந்த பேர் கேட்கு போது எதோ புதுசாருக்கேன்னு பாத்தா கடைசில பாத்தா வெந்தய எலதா
ஆ அது பேரு அப்டே டோட்டல்
சொல்லுங்க சொல்லுங்க
அது பேரு அப்டி டோட்டலா வேறையா இருக்குறதுனால நமக்கு தெரியறது இல்ல
எதோ பேரே புதுசா எதோ அப்டி இருக்கு எதோ வேற டிஷ் மாரி இருக்கு ஒண்ணு
ஆ ஆமா ஆமாங்க இப்ப நம்ப எந்த யூடியூப் இது பாத்தோம்னாலுமே அதுல கசூரி மேத்தி மேல போடுங்க கசூரி மேத்தி மேல போடுங்க அது என்னவா இருக்கு அப்டின்றது தெரியல அப்போ ஆ நா யூஸ் பண்ணிருக்கே ஆமாம்மாமாங்க அதெல்லா யூஸ் பண்ணிருக்கே நா கிரேவி மாரி எதோ பண்ணோம்னா ஹிங் இல்ல நம்ப அது வெந்தயக்கீரையே நமக் காய வச்சிட்டு அப்டி நுணுக்கி வாசோ பாத்தோம்னா தெரியும்ல அதேதா வேற எதுவு டிஃப்ரன்ஸ் எல்லா இல்ல அதுல
ஓகே ஓகே ஆஆ நானு ட்ரை பண்ணி பாக்கணு என்னென்னா செடி எல்லா வச்ருக்கீங்க
அவ்ளோதாங்க கீரைலா வெந்தய கீர புதினா கொத் தமல்லி இதெல்லா அடிக்
கொ கொத்தமல்லி ல்லா எவ்ளோ நாள்ல உங்களுக்கு வரு தா இந்த கிளைமேட்டுக்கு ல்லா வெயிலெல்லா வருதா கொத்தமல்லி லா
வந்துருது அது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு நாள்ல தண்ணில ஊற வச்ட்டு
ஓ அப்டி ட்ரை பண்ணுவீங்களா நா வைக்கிறே முளச்சில்லா வ ருது அ எப்டி சொல்றது குட்டி குட்டியா வருது அப்பறோ வெயில் பட்டதோ அப்டியே இதா ஆயிடுது ஆனா புதினா வச்சா கொஞ்சோ நல்லா புடிச்சக்குது நல்லா காடா இதாயிடுது ஆனா இந்த மல்லி மட்டோ எனக்கு கெடா இதா ஆக மாட்டேங்குது
அதா அதா இல்ல நாங்க இங்க தனியாவே ஒரு பாட் நல்லா அகலமான ஒரு பாட் எடுத்துட்டு நல்லா மண்ணு போட்டுட்டு ஆ ஒரு ரெண்டு நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா அந்த கொத்தமல்லி விதைய மட்டோ நல்லா ஊற வச்சிருங்க தண்ணியில ஊற வச்சுட்டு அப்புறமேல எடுத்து அந்த மண்ணுல போட்டு கலறி விட்டுட்டீங்கன்னா சீக்கிரோ மோலச்சி வந்துரோ
நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாக்கறே நானு
ஆ அ ஆமா நாம கடையில வாங்கறது என்னதா ஆ வாங்கினாலுமே அது அவ்ளோ வாசோ வரதில்ல நம்மளே போட்டு முளைக்க வச்சா பயங்கர
ஆமா அவ்ங்க எல்லா மருந்தெல்லா அடிக்கிறதுனால இயற்கையா உள்ள அந்த வாசன அந்த டேஸ்ட் எல்லாமே போயிடுது
ஆமா ஆமா இன்னொன்னு ஹைபைரட் வேற வந்து இருக்கு உம் ஆமா அந்த ஒரம் யூரியால்லாம் போட்டு அப்படியே ஒரே டார்க் கிரீனிஷ்ல வரும் அந்த எல பட் அது பாத்தீங்கன்னா ஒரு வாசமுமே இருக்கிறது இல்ல
ஆமா அது நெறைய வீடியோஸ்ல பாத் ருக்கீங்களா கிரீன் கலர்ல ஒரு வாட்டர் வச்சு முக்கி முக்கி எடுப்பாங்க காய் எல்லாத்தையும் அதெல்லாம் பாக்கும்போது பயமா இருக்கும் வூட்லயே வச்சு செஞ் சுர்ல்லாம் போல எல்லாத்தையும்
ஏதோ ஒண்ணு நமக்கானத நம்ம பண்ணிப்போமே ன்றத பண்ணிக்கலாம் ஏன்னா எப்டி எப்டி உம் எப்டியும் நம்ம வந்துட்டு கொஞ்சமாவது நம்ம வீட்டுல எடம் இருக்கும் இந்த பாட் வை க்ற அளவுக்காது நம்ம வீட்டுல எடம் இருக்கும் சோ அத மட்டுமாவுது
நம்ப அது ட்ரை பண்ணி வச்சோம்னா நம்ம வைக்கலாம் எங்க வேணாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். எப்டியாவது வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா வச்சிர்லாம். இப்ப நானுமே மாடியில வண் வெண்டக்காய் போட்டேன். முளச்சிருக்கு ஆனா அதுல இந்த ஒயிட் கலர் மாவு பூச்சி மாரி ஒண்ணு வந்துர்து அதனால நல்ல நல்லா வளருது அந்த பூச்சி வந்து அந்த பூவ வந்து பிச்சு போட்டுருது. பூவுல போய் உக்காந்துக்குது அதனால அதால காய் விட முடியல
ஆமா ஆமா இந்த எறும்பு பவுட்ர் அடிப்போம்லாம் நம்போ எறும்பு பவுட்ர் அடிப்போம்ல அத அடிச்சு பாத்தீங்களா.
எல இல்ல ட்ரை பண்ணல எல எதுவும் இதாயிடாது கரி கிடாது
அது ஒண்ணும் ஆகாது ஆ நா ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்க ஒன்னுல்ல இந்த எறும்பு பவுட்ரு இல்லையா அத போட்டோம்னாவே அந்த வாசத்துக்கு அந்த பூச்சி உழுவுறது இல்ல
சேரி நா அப்பவே பாக்குறேன் நானும் என்னென்னமோ தண்ணி வச்சு வேகமா நல்லா மழ பெய்யுதா அதுல வந்து அந்த பூச்செல்லாம் செத்து போயிடுது அந்த ஃபோர்ஸ்ல அடிக்கிறதுல திருப்பி பாத்தா ஒன் வீக்ல எங்கேருந்து வருதுன்னு தெரில திருப்பி வந்துருது.
ஆமா ஆமா அது வந்துரும்
அப்புறம் எல்லாம் கொத்தரங்கல்லாம் போட்டு வச்சிருக்கே எல்லா இப்பதா முளச்சு வருது. மொளகா போட்டா முளச்சு வந்துச்சு என்னமோ தெரில செத்து போயிட்ச்சு அப்புறம் இது பூச்செடிலாம் வளர்க்குறீங்களா
ம் பூச்செடி ரோஸ் வெச்சிருக்கே அ சாமந்திப்பூ இருக்கு. அப்பறோ மல்லி செடி வெச்சிருக்கே. மல்லி செடியெல்லா சீசனுக்கு நல்லாவே இந்த ரெண்
இப்பராமா இப்ப சீசன்லா நல்லா பூத்துருக்கு ஆ
ம் குண்டுமல்லிப்பூ ஊசி மல்லிப்பூவு பூத்துட்டு தா இருக்குது இப்போ
சேர் சேர் அதுவு கொள்ளையில வெச்சிருக்கீங்களா இல்ல எப்டி
ஆ ஆமாமாங்க எல்லா வெச்சிருக்கோ காட்டு்லயே வெச்சிருக்கறோ
நா அம்மா வீட்ல இருக்கும்போது நல்லா வளத்த நல்லா அங்க குரோத் நல்லா இருந்துச்சு என்மோ தெர்ல இங்க வந்து அந்த அளவு வரமாட்டேங்குது செடி மண்ணு ப்ராப்ளமா என்னனு தெர்ல நா ஆன்லைன்லயு பர்ச்சேஸ் பண்ணி போட்டு பாத்த மண்ணு போட்டு செடி வாங்கி வச்சே அந்த அளவு குரோத் எடுக்கு முடில என்னான் தெர்ல நா எங்க வீட்ல வச்சே அந்த மண்ணுக்கு டக்குன்னு நம்ம எந்த செடி வெச் சாலுமே புடிச்சுக்கு சும்மா அப்டி போய் ஊனி வெச்சுட்டு வந்தாலே புடிச்
அதா அதா நம்ம வீட்டுல எக்ஸ்பீரி ஆகற நம்ம வீட்டுல இப்ப எக்ஸ்பைரி ஆகற டேப்லட்ஸ்யெல்லா இருக்குதுங் இல்லிங்ளா அத கூட எல்லா போடுறாங்க பட் நா அத ட்ரை பண்ணுணது இல்ல பட் அதுவுமே போட்டா நல்லா செடியெல்லா வருதுன்றாங்க
இல்ல ஓ ஓ ஆமா எல்லா இந்த நியூட்ரிஷன் அது மாரி உள்ளதுதான
ஆ
ஆ ஆமா அது கூட இப்ப நா நறையாலா தூக்கி போட்ருக் நீ சொன்னது ஐடியாவா இருக்கு செஞ்சு பாத்துருக்கலாமே செஞ்சு பாக்கணு நறைய பேரு அப்ப எங்க ரிலே ட்டிவ் வீட்ல ஒருத்தங்க வீட்டுல ரோஜா பூ பத்தா அப்டியே நல்லா தழச்சி வளந்துட்ருக்கு என்னன்னு கேட்டா மீனூ இருக்குல்ல மீன் அமிலம்லா வந்து தண்ணீல கலந்து போடுவாங்க அதுமே பஞ்சக்காவியோலா தண்ணீல கலந்து போட்டா சூப்பரா செடி இருக்குன்றாங்க நா மீன் கேள்விப்பட்ருக்க அனா இந்த ரோஜா பூ செடி பாத்தா நாட்டு ரோசு தா அவ்ளோ கெளவிட்ருக்கு என்னானு கேக்குற மீன் நம்ப சமைக்கறது மண்ட நாம்ப தூக்கி தான போடுவோ அத போயி என்னா பண்றாங்க மண்ண அந்த ரோஜா பூ செடி இரு க்குள்ள அடீல ஊனி தோண்டி வெக்கறாங்க அது ஒரு ரெண் மூணு நாள் ஸ்மெல்லு இருக்கதா செய்யிது அனா நம்ப நல்லா மூடி வெச்சுட்டம்ன்னா ஒன்னு தெரியாது அது உண்மையா செம குரோத்து இருக்கு அவுங்க செடி சாகற மாதிரி இருக்கு அப்டின் சொ ல்லீட்டு போய் பொதச்சு வெச்சிருக்காங்க ஒரு ரெண்டு மண்ட தா வச்சாங்களா நா கூட நம்பல வெ ச்சிருக்கன் சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் போகுற போய் பாத்தா குண்டுமல்லி செடி மாரி அப்டியே அத்தனைக் கெள உட்ருக்கு கெளைக்கி ரெண்டு மூணு ரோஸு அப்படி இருக்கு நல்லா சூப்பரா குரோத் இருக்கு ஆ
பரவால்லங்ளே பரவால்லங்ளே நமக்கு தெரில இவ்ளோ நாளா ம் ஆ ம் ஓகே ஓகே ம் ம் ம்
வா வாங்கி இது பண்ணலா நா கூட நெனச்சிருக்க செரீ பூவல்லா சாமிக்கு போடுவோ அப்படி எப்பர்ரா அப்டின் சொல்லிட்லா யோசிச்ச அனா அதுவு ஒரு
கெண்டிப்பா ம் அது மண்ணுல தான போடு றோ அப்படி பாத்தா நம்ம எதுமே பண்ண முடியாது
ஆமா ஆமா அப்பறமா இவ்ளோ இந்த அளவு அதுல சத்து இருக்குனு எனக்கு தெரில அவ்ளோ சூப்பரா இருக்கு அனா இந்த மா ப்பறோ நீங்க சொன்னது ட்ரை பண்ணி பாக்கலா தா நெக்ஸ்ட் டைம் தண்ணீல போட்டு ஊறவச்சி எதாவ்து போட்டு பாக்னு எப்டி இருக்குன்ணு நானு பாத்துட்டு சொல்றே நீங்கன்ட்ட நீங்களு ட்ரைபண்ணி பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நானுமே ட்ரை பண்றே நா பட் அது ட்ரை பண்ணதுல பாத்துருக்கேத்தயு யூடியூப் வீடியோஸ்லல்லா பாத்திருக்கே அந்த மாதிரி அம் ஆம்மா அது இயற்கையாவே சிலதெல்லா மறுதெளிக்கிறதுக்கு அந்த வேப் ப்பஎல இதெலா அரச்சி போட்றாங்க அந்த கசப் பு தன்மைக்கே வந்துட்டு பூச்சி எல்லா விழுகாது அப்டின் கிராங்க பட் அந்த மாரி நானு ட்ரைபண்ணனது இல்ல அ பட் அது காட்டுக்கு ஏதோ ஒரு மருந்து அடிக்குணு அப்டின்னா அத அப்டியே அடிச்சு விட்றதுனால பூச்சி எது அதிகொ இருக்கறதில்ல செடிங்கள்ல அதனால் நா இந்த மாரி கொஞ்சொ நாட்டு வைத்தியத்தில பெருசா ட்ரை பண்ணிப்பாத்ததுல்ல
ம் நானு இந்தமெரி வேப்பஎல்லா அரச்சு போட்டதில்ல நா அந்த கத்தாள ஜெல் கத்தாள இருக்குல்ல அத தண்ணில போட்டு வச்சு நா எம் பி பஃபோர் மேரஜ் சொல்றெ தண்ணில வந்து கத்தாழைய போட்டு ஊற வச்சுருப்பே அந்த தண்ணிக் கு கொழ கொழன்னு ஒரு மூண் நாள் நால் நாள்ல தண்ணி இருக்குமா அதுக்கப்பறொ அந்த கத்தாழி தூக்கி வெள்ளபோட்டு அந்த தண்ணில இன்னு கொஞ்சொ தண்ணி ஆட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி உடுவ செடிக்குலா அது மாரி பண்ணிருக்க அப்பற அந்த பழையமோரு மாவுல்லா இருக்குல்ல அத ஸ்டோர் பண்ணி ஒரு டப்பால ஊத்தி ஒரு அஞ்சுநாள் நல்லா புளிக்கஉட்டுருவ வெளில வந்து வெச்சுட்டு அதுல நல்லா தண்ணி ஊத்தி இப் ப்ப ஒரு சின்ன ஒரு அர லிட்டர்னா ஒரு மூணு லிட்ரு தண்ணில கலந் து நல்லா ஊத்திவுடுவ நல்லா ஒரமாருக்கு நல்லாவு இருந்துச்சு எனக் என்னமோ இந்த இப்போவ ஹா டர் மேரேஜு நெறைய ட்ரை பண்றே எனக் என்னமோ செடியே வளர மாட்டங்குது ஒழுங்கா என்னன் தெர்ல மண்ணு குவாலிட்டி சரியில்லையா இல்ல வித குவாலிட்டி அ
அதுவூ இருக்கல்லா இன்னொன்னு நம்ம வந்துட்டு இன்ட்ரஸ்ட்டா ஒண்ணு இல்லனாலு அடுத்த வைத்தியொ பாப்போ போல்லா இப்போ ஒரு விஷ்யத்த பண் அப்புறோன்னா அதுக் இது ஒர்க் அவுட் ஆகலன்ற பட்சத்துல நம்ம அடுத்த விஷ்யத்துக்கு போவோன்ல பட் இப்ப என்னா பண்ணுவோன்னா அது வர்லன்னா நம்மக்கு இருக்குற வேலைல வந்தாலு செரி வர்லனாலு செரி போ அப்டின்ட்டு விட்டுட் வந்துற்றோ அதுவு ஒண்ணு ஏன்னா நம்க் அடுத்தடுத்து வேலைக இருக்கற்துனால ஃபுல் கான்சன்ட்ரேஷ்னா அந்த விஷயத்த பண்றது இல்லையோன்னு எனக்கு ஒரு சின்ன தாட்டு
ஆ அப்புடியு இருக்கு நா அப்பயெல்லா பாத்தீங்கன்னா போய் செடியோட உக்காந்துருவ கால்ல பொய்ட்டு ஒன் அவர் ஆவு செடில்லேந்து கிளம்பி வரதுக்கு ஒவ்வொரு செடியா ஒரு இலையா செக் பண்ணுவ என்னான்ன பூச்சிருக்கா இதுருக்கா எது பூ வுட்டுருக்கு எது காய் வுட்டுருக்குன்னு ஒன்அவர் ஆவு அது ஒரு சந்தோஷமாவு இருக்கு அந்த டைம்ல போய் அதுங்கள பாத்துறுது இந்தோ மனுசங்கூட நாய்க்குட்டி கூட பேசுறமாரி ஃபீல்ஆவு
ஆம்மா ஆம்மா
செர் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நானும் பாத்துட்டு சொல்ற நீங்களு ட்ரை பண்ணி பாத்துட்டு எனக் மெசேஜ் போடுங்க
செரிங்க ஓக்கேங்க ஓக்
இந்த ஒரு வேலருக்கு நா முடிச்சுட்டு வர பாய் ஆ ஓக்கே பாய் ப்பா உம் உம் செர்